ஹலோ
ஆ
ஹாய்
ஆ ஹாய் எப்படி இருக்கீங்க
நீங்க எப்டி இருக்கீங்க நல்லாருக்கோ வீட்ல எல்லாரும் எப்டி இருக்காங்க
ஆ நல்லாருக்கோ
ம் செரி ஓக்கே
ஆ சொல்லுங்க சிஸ்டர் எப்படி இருக்கீங்க
நல்லாருக்கே இப்ப நம்ம ஏதாது ஒரு டாபிக் பத்தி பேஸ்லாம் என்ன டாபிக்னா டெய்லி சமைக்கிறோ அத பத்தி பேஸ்லாம்
எ சிஸ்டர்
ஆ இப்போ வந்து ஹலோ கேக்குதா
ஆ கேக்குது கேக்குது சொல்லுங்க
ஒங்களுக்கு தக்காளி சாதம் பிடிக்குமா
தக்காளி சாதம் எனக்கு பிடிக்கும் என் வீட்ல உள்ளவங்களுக்கு யாருக்குமே பிடிக்காது
அப்படியா அ எங்க வீட்டு வீட்ல வந்து தக்காளி சாதம் வந்து எல்லாத்துக் பிடிக்கும் ஆனா எனக்கு பிடிக்காது
அப்படியா அ
நீங்க தக்காளி சாதம் வந்து எப்டி சமப்பீங்க
நா தக்காளி சாதோ வந்து தக்காளி என்ன பண்ணுவே நல்லா வேக வச்சு
ஆ
தக்கா நாய்ஸ் இல்லாம பேசுங்க சிஸ்டர் தக்காளிய நா நல்லா வேக வச்சு மசிச்சு மிக்சியில என்ன பண்ற அத தோல எடுத்துட் ய் மிக்சில போயிட்டு அரச்சிருவ அரைச்சி என்ன பண்ணுவ அத ஊத்தி தாளிச்சு செய்வ
அப்டியா நாங்க தக்காளி சாத எப்டின்னா எல்லாமே தக்காளி வெங்காயோ எல்லாமே அறுத்து வச்சுட்டு நல்லா ஆயில்ல போட்டு வதக்கிட்டு கொஞ்சோண் புளி போடுவா நல்லா ஜஸ்ட் நல்லா கொ கொஞ்சோ கூட கொஞ்ச வந்து ஆயில் வச்சிட்டு வெள்ள சாப்பாட வந்து வடிச்சு ரெடியா வச்சுப்போ ஆற ய வந்து எல்லா மே வந்துட்டு ரெடி பண்ணி வச் வச்சுக்கிட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்குப்புறமா சாதத்த போட்டு கெலரி குடுத்துருவோம் தக்காளி சாதம் டேஸ்ட்டா இருக்கு
தாளிச்சிட்டு சாதத்த போடுவீங்களா சாப்பாட ஆஃப் பண்ணிடுவீங்களா அடுப்ப
ஆமா பெரட்டிட்டு நல்லா அடுப்பு ஆஃப் பண்ணிடுவ ரெண்டு விதமா செய்வோ இது ஒரு டைப்பு இன்னொரு டைப் வந்து குக்கர்ல இதே மாரியே இஞ்சி பொழு பேஸ்டெல்லா சேத்து இது பண்ணிட்டு குக்கர்ல வச்சு இது பண்ணுவோ
ஆ
ஆமா ம் நீங்கள் லெமன் சாதம் எல்லா செய்வீங்களா
லெமன் சாதோலா செய்வோ லெமன் சாதோ தயிர் சாதோ ஆ வெஜ்ஜீ வெஜிடேபுள் ரைஸு இதெல்லா
ம் ம் லெமன் சாதோ எப்டி செய்வீங்க நீங்க
லெமன் சாதோ வந்து எப்டிண்டா
ஹலோ
ஆ கேக்குதா
ஆ சொல்லுங்க லெமன்
லெமன் சாதோ எப்டிண்டா வந்து பர்ஸ்ட் என்ன பண்ணுவோ ஆ சாப்பாட வடிச்சு வச்சுட்டு
ஆ
தாளிப்புக்கு வந்து எ கடுகு கருவேப்பில்ல கொஞ்சோ இஞ்சி கொஞ்சோ வேர்கல்ல போட்டு லெமன பிழிஞ்சு விட்டு ஆமா
ம்
சின்ன சின்னா தா துருவிரணு இதுல துருவல்ல வச்சு துருவிரணு
அப்டியா
ஆமா அது கொஞ்சோ கடிக்கு போது நம்ம சாப்பிடும் போது கொஞ்சோ கடிக்கும்போது ஒரு ஃபிளேவர் சாப்பாடு
சில பேத்துக்க அந்த இஞ்சி போடுறதே பிடிக்காது
ம் ஆமா நா வந்து இஞ்சி போட்டா புடிக்க மாட்டேக்குது எங்க வீட்டுல வந்து டீல கூட இஞ்சி போட் டா வந்து எனக்கு அந்த இஞ்சி ஃபிளேவர் பிடிக்கு தயிர் சாதத்துலயு இஞ்சி போடுலா அ போடுவே லெமன் சாதத்துலயு இஞ்சி போடுவே ஆனா எங்க வீட்ல இருக்கவங்களுக்கு இஞ்சி போடக் கூடாது அதனாலயே நா அத அந்த பிளேவரே அந்த இஞ்சி
எனக்கு பிடிக்கு ஆனா என்னைக்காது ஒரு நாள் சாப்ட்டா பிடிக்கு அது மாரி தா வேர்க்கல்ல போடுவாங்க வேர்க்கல்ல போட்டு எ மஞ்சள் தூள் போட்டு தாளிச்சிட்டு அடுப்ப ஆப் பண்ணி ஆற வச்சிருனு சாப்பாடையு செரி இந்த தாலிப்பையு செரி ஆற வச்சிருணு நல்லா ஆறுனதுக்கு அப்றோ தா என்ன பண்ணணு இத ஒன்னோட ஒன்னா கலக்கி
ம் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து அத சர்வ் பண்ணணு
ஆமா
ம் அப்றோ வந்து இது ம் தயிர் சாதம் அப்டிதானா இது பிரிஞ்சு சாதோ வந்து பிரிஞ்சு சாதோ வந்து எங்க வீட்ல நாங்க அடிக்கடி செய்வோ பிரிஞ்சு சாதோ தெரியுமா அது ஆ அது வந்து எப்டி செய்வோ ஆனா பிரியாணி மாரியே அஸ்யூசுவல் பண்ணிட்டு ஆனா வந்து பிரியாணிக்கு நம்ம என்ன பண்ணுவோ சிக்கனோ இல்ல மட்டணோ இல்ல வந்து ஏதாவது ஒண்ணு போடுவோ ஆனா அதெல்லா எதுவுமே போடாம இந்த பிரிஞ்சு சாதோ வந்து ஒரு செஞ்சுட்டு குக்கர்ல இல்லக்கண்ணா நம்ம இது பே நார்மலா சட்டில கூட நம்ம செய்யலா அந்த மாரி செஞ்சிட்டு நம்ம வந்து ஒரு முட்ட அவிச்சி வச்சா அசல் பிரியாணி மாதியே இருக்கு சிம்பிளா நம்ம வந்து அழகா செஞ்சி பிள்ளைங்களுக்கு லன்ச்சு பாக்ஸ் இத மாரி பேக் பண்ணி குடுத்தா பிரியாணி மாரியே சாப்பிடுவாங்க
அது இப்ப பிரியாணின்னு நம்ம வீட்ல எடுத்துக்கிட்டோன்னா இப்ப என்ன பண்ணுங்க ஏ ஏதாவது ஒரு மட்டனோ சிக்கனோ வெஜிடபிளோ எதாவது ஒண்ணு இருந்தாதா அது பிரியாணி நாங்க சாப்பிடுவோ இப்ப பிரிஞ்சி சாப்பிடுறோ பிரியாணி சாப்ப அப்றோ அதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் பிரிஞ்சிய நம்ம பிரியாணி வந்து பிரிஞ்சி மாரி செஞ்சிட்டோன்னா அப்றோ அதுக என்ன பண்ணாதுக எதாவது கேக்குங்க சோ நம்ம என்ன பண்ணணுன்னா பிரஞ்சி பிரஞ்சி மாரியே சமச்சிட்டோனு வெச்சுங்களே சாப்ட்டுக்குலா நல்லா அது வந்து ஃபிளேவர் வேற மாரி இருக்கு நா சாப்ட்டது இல்ல ஆனா வீட்ல எல்லாரு சாப் டுவாங்க பிரிஞ்சி விரும்பி சாப்டுவாங்க கடேல வாங்கிட்டு வந்து சாப்டுவாங்க அதுனால வந்து எனக்கு அந்த ஃபிளேவர் வந்து வேற மாரிதா காட்டு பிரியாணி மாரி காட்டாது ஆனா
மட்டன் போட்டு பிரியாணி செஞ்சா அது ஒரு அதோட ஃபிளேவர் வந்து அதுல இருக்கறனால உங்களுக்கு அது புடிக்குன்னு சொல்றீங்க
ம் ம்
ம்
ஆமா அப்டிதா பசங்களுக்கு நா சொல்றே
ஆ ஆமா அப்பறோ வந்துட்டு நாங்க எங்க வீட்டு சைடுல வந்துட்டு ட்ரெடிஷ் நல்லா வந்து ஒண்ணு செய்வாங்க இப்ப வந்து ஃபெஸ்டிவல் டைம்லல்லா வந்துட்டு ஆ இடியப்பம் பாயா செய் வாங்க ஃபிரினி செய்வாங்க அந்த மாரில்லா வந்துட்டு ஃபெஸ்ட்டிவல் டைம்ல எங்க வீட்ல வந்து செய்வாங்க அதெல்லா வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கு எங்க பாட்டீஸ் செய்யம் போது நாங்க என்ன பண்ணுவோ ம் போட்டி போட்டு சாப்பிடுவோ இப்ப நாங்க வந்து நம்ம ஃபெஸ்ட் டிவல்க்கு இப்ப நம்ம அது செ செஞ்சி சாப்ட்றது அது ஒரு தனி சந்தோஷோ நீங்க உங்க ஃபெஸ்டிவல் டைம்ல நீங்க என்ன சமப்பீங்க
எங்க வீட்ல எப்போதுமே ஃபெஸ்டிவல்னு வந்துட்டாலே பூரி சுட்ணு கன்ஃபார்மா பூரி இருக்கனு சிக்கன் மட்டன்ஸ் கொழம்பு இருக்கு ஏதாவது ஒரு கொழம்பு இருக்கனு ஸ்வீட் வந்து ஸ்வீட் வந்து ஃபிர்ணி ஏதாது அந்த மாரியு இத ஏதாவது ஒரு ஸ்வீட் பாயாசோ வச்சுக்கலா
அப்படியா ஆமா
கன்ஃபாமா வந்து பூரி சுட்டு
ஆ அப் அப்பறோ வந்து இந்த கல்யாண வீட்ல எல்லா வந்துட்டு எங்க வீட் எங்க இப்ப எல்லா பிரியாணி செல பேர் போட்றாங்க எங்க ஊர் சைடு எங்க வீட்லல்லா என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்குன்னு ஒரு மஞ்ச சோறுன்னு அதுக்கு ஒரு பேரு அது வந்து எப்டி செய்வாங்கன்னா தேங்காப்பால் ஊத்தி மஞ்சத்தூள் போட்டு எண்ணெயில வந்து வெங்காயோ தக்காளி போட்டு தாளிச்சி வடிப்பாங்க மஞ்ச சோறு மட்டன வந்து கிரேவி பண்ணிருவாங்க மிளகு கறின்னு சொல்லிட்டு அதுல உருளகிழங்கு அதெல்லா வேக வச்சு இஞ்சி பூண்டு போட்டு மெளகு கறி மாறி பிரட்டிருவாங்க தால்ச் வெப்பாங்க தால்சா வந்து மட்டன் எலும்ப போட்டு அது வந்து எங்க ஊர் ல வந்து ஃபேமஸ் எந்த ஒரு நல்லது கெட்டதா இருந்தாலு கல்யாணோ ஆ டெத்து வீடு எதா இருந்தாலு எங்களுக்கு இந்த சோறு தா பிரியாணிங்கறது வந்துட்டு இப்ப வந்தது அப்பைல இருந்து வந்து இப்பதா அந்த மஞ்ச சோறு தா எங்க ஊர்ல பேமஸ் அப்பறமா வந்துட்டு எங் உங்க ஊர்ல வந்து பரோட்டா சால்னா ரொம்ப பேமஸ் எங்க ஊரு பரோட்டா சால்னா மாரி வந்து ட்டு எதுவுமே வந்து கெடைக்காது எங்கேயுமே கெடைக்காது ஆமா அப்பறோ வந்து இந்த ஸ்நாக்ஸ் ம்
நாங்களு என்ன பண்ணோ அன்னைக்கு அங்க எங்கயோ போய்ட்டு இருக்கு போது ஒரு கடையில நிண்டு அது எங்க ஊரு கட எங்க ஊரு கடனு பேர் போட்டிருந்தாங்க
அப்டியா உங்க ஊர்ல உள்ளவங்க வந்து இங்க வச்சிரு வச்சிருக்காங்களோ
தெர்ல அது எங்க ஊர் பேர் போட்டிருந்ததுனால நா வந்து எ எங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி நா வாங்கி கேட்ட பஸ்ட் டைம் கேட்குபோது ம் வேணான்ட்டாங்க நெக்ஸ்ட் டைம் கூட்டிட்டு போய் வாங்கி கொடுத்தாங்க நல்லா இருந்துச்சு வீ எங்க வீ எங்க ஊரோட இது இல்லாம இருந்தாலு டென் பர்சன்டேஜ் தா கம்மி மத்தபடி டேஸ்ட் வைஸ் நல்லாதா இருந்துச்சு
அப்படியா ஆமா அது மாறி எங்க ஊர்ல டீ கட ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு விப்பாங்க அது பேரு வந்து ஆரஞ்ச் கலர்ல இருக்கு அது பேரு பூரின்னு சொல்லுவாங்க இன்னொன்னு வந்து கேக்குன்னு சொல்லுவாங்க அது வந்து செம்மையா இருக்கு இப்ப ஊர்ல இருந்து எங்க அம்மா என்ன பாக் ப வந்தங்க எங்க பாட்டி என்ன பாக்க வந்தாங்களோல்லான அந்த ஸ்நாக்ஸ் இல்லாம வரவே மாட்டாங்க அது வந்து செம்ம டேஸ்ட்டா இருக்கு அந்த டீ கடல விக்கிற கேக்குன்னு சொல்லுவாங்க ஆரஞ்சு கலர்ல இரு அது பூரின்னு சொல்லுவாங்க அது மேல அந்த சுகர் சிரப் எல்லா ஊத்தி வெள்ள வெள்ளையா இருக்கு அது வந்து அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கு அது எங்க தேட்னாலு கெடைக்கவே கெடைக்காது எங்க ஊர் மட்டும்தான் எஸ்பெஷல கிடைக்குமோ அது அதுவுமே என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப இப்ப வந்து வெளியூர்ல கல்யானோ பண்ணி குடுத்துக்கறவங்க இல்ல வெளிநாட்டுல வேல பாகறவங்கல்லா என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே உள்ள பிரண்ட்ஸ்க்கு அந்த மாறி உள்ளவங்களுக்கெல்லாம் வாங்கிட்டு போவாங்க சொல்லி வச்சு அந்த மாதிரி எங்க ஊர் டீ கடைகள்ல எல்லா அந்த மாரி ஒரு ஒரு ஒரு ஊர்ல வந்து ஒரு ஒரு டிஷ் பேஃமஸ்ங்கர் மாரி எங்க ஊர்ல இந்த டிஷ் பேஃமஸ்
ம் ஓகே ஓகே அ
ம் இப்ப அதே மாதிரி அந்த காலத்துல்லா வந்து எங்க எங்க ஊர்ல கல்யானோ வச்சாங்கன்னா இந்த மாரி கொலப்பனியாரம்ன்னு சொல்லுவாங்க அது செஞ்சு குடுத்து விடுவாங்க பணியாரம் குழிப்பணியாரங்கிறது செஞ்சு குடுத்து விடுவாங்க வீட்ல எல்லாருமே ஒரு ஃப் ஒரு ஃப் பங்க்ஷன்னா வந்துட் விட்டு எல்லாருமே சேர்ந்து ஆளுக்கு ஒரு வேலையா எடுத்து அத வந்து செஞ்சு அ பொண்ணு வீட்ல இருந்து மாப்பிள வீட்டுக்கோ இல்ல மாப்பிள வீட்டுல இருந்து பொண்ணு வீட்டுக்கோ வந்து இந்த மாரி கொடு த்து விடுவாங்க அது ஒரு அ ட்ரெடிஷனலா இருந்துச்சு இப்ப ஆனா அந்த மாரி யாரு பண்றது இல்ல அவ்ளவா இப்ப எல்லாருமே என்ன
இப்போல்லா காலம் மாறிருச்சு எல்லா ஆடர்ரு வெளிய குடுத்துறாங்க செம சாப்பாடு தா ஆடர் கொடுக் க்குறாங்கன்னா இப்போ எல்லாமே வெளியதா ஆட்ரு ஒரு மண்டபத் த்துல அந்த காலத்துல வந்து கல்யானோ வந்து வீட்ல வப்பாங்க இப்ப வந்து மண்டபத்துல வைக்கிறாங்க
ஆமா அந்த அந்த காலத்துல வந்து அந்த காலத்துல வந்து எப்டி கல்யாணம் வைப்பாங்கனா எங்க எங்க அம் எங்க எங்களோட பெரியமாக்களே இப்டி கல்யாணம் வச்சாங்களனா வீட்லதா வச்சாங்களா அதாவது பொண்ணுடைய சொந்தகாரவங்க ஃபுல்லா ஒரு ஒரு ஹால் இருக்குமா ரெண்டு ஹால் வச்சு அப்பலா வீடு கட்டுவாங்கலா ரெண்டு ஹாலு ரெண்டு ரூம் அந்த மாரி இப்ப ஒரு ஹால்ல பஸ்ட் ஹால்ல வந்து மாப் பிள்ளைய வச்சு நிக்கா படிப்பாங்களா அடுத்தது வந்து உம் பொண்ண வந்து ஒரு ரூம்ல வச்சி வந்து பொ பொண்ணுங்களுக்கு வந் ந்து அவங்களுடைய மாமியார் தா வந்து தாலி கட்டுவாங்கலா இல்ல வயசு சில பெரியவங்க மாப்பிள்ள வீட்டு சைடு உள்ளவங்க தாலி காட்டுவாங்க அதுதா வந்து அவ எங்க வீட் எங்க ஊர்ல எங்க ஊர்ல வந்து ட்ரெடிஷ்னலா இருந்துச்சு அது வந்து அப்ப வந்து ஒரு ஜாலியா